எ வணக்கமுங்க ஏ நானு டைம் இல்ல சேர் சேர் சாரிங்க ம் இப்போ நா படுத்துட்தா இருக்க என்னன்னா படுத்துட்டே
வேலயெல்லா முடுச் ச்சிட்டீங்களா கலையிலயே
ஆ முடுச்சாச்சு லைட்டா ஒடம்செரில அதனால கொஞ்சோ படுத்துட்ருக்க அப்டியே புரில
தடம்மல்லா இருக்கா
ஒரு ஸ்டொமக் பெயின் கொஞ்சோ
ஓ செர் செர் செர் செர் செரி ம் எ நா படுத்துருக்கேங் செர் செரிங்க
ம் செரி உங்க வீட்ல யாரு யார் எ என்னென்ன
ஆ எல்லாரு இருக்காங்க மாமி மாமா கொழுந்த கொழுந்தம் பிள்ளைங்க நாங்க எல்லாருமே இருக்கோ ஆமா மா மா எல்லாரு சேந்தா இருக்கோ
ம் சேரிங்க சேரி ம் சேரிங்க சேர்
ஓகே கா இப்போ வந்து நேத் த்து நாங்கோ ஒரு இரவு படம் போயிட்டு வந்தோம அது வந்து ஹபீபி நல்லா இருக்கு ரொம்போ ஒரு அருமியா இருக்கு அந்த படோ
அதுதான்டி அதுதா நானு சொல்லி ட்டுன்ன
ஏன்னா கதை ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க அத என்ன கதைன்னா அந்த காலத்துல வந்து நம்ம ஊருங்களுல வந்து வெளிநாட்டுக்கு போவாங்கல்ல அது வந்து அதன் கதையா எழுதியிருக்காங்க ஏனா ஆ பெண்கள்லாம் விட் விட்டுட்டு குடும்பத்துக்காக எவ்ளோ கஷ்டப்படுறாங்க இப்போ எங்க அம்மாவுடைய காலங்கல்ல வந்து என்ன செய்வாங்க பெண்கள் வந்து ஒரு வயசுக்கு அப்றோ வெளியே போக கூடாது என்ன அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா ஆ சாய்ந்தரம் நேரத்துல மட்டும் குடத்தை தூக்கிக்கிட்டு தண்ணி எடுக்கறதுக்காக போவாங்க என்ன அப்போ வந்து அந்த மாரி கதை எழுதிருந்தாங்க ரொம்ப நல்லாருந் திச்சி எனக்கு பாத் திட்டு கூட இன்னும் ஒரு தடவை கூட பாக்கலாம் போல அப்டின்ற மாரி எனக்கு தோணுது அந்த படத்த என்ன ஒரு சின்ன ஒரு காதல் கத ஏன்னா அந்த காலத்துல காதல் பண்ணா என்ன செய்வாங்க
ஆ
ஒரு பொண்ண பாக்கணுனா வெளிய இருந்து நின்று வெயிட் பண்ணி என்ன அந்த புள்ள வந்து அந்த நேரத்துக்கு வெளியே வர்ற மாரி இது பண்ற மாரி அவுங்க குடும்பத்தினர் வந்து அ அந்த காலத்துல காசு இல்லாம எவ்ளோ கஷ்டப்படுறாங்க வெளிநாட்டுக்கு போயி குடும்ப த்துக்காக எல்லாத்தையும் சே சேர்த்து வச்சி பொண்டாட்டி பிள்ளைங்கள ஒரு நல்ல ஒரு லெவல்ல வைக்கணுனா எவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்டின்ற மாரில்லாம் வந் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க ஏன்னா புதுசா திருமணம் பண்ணவங்கெல்லாம் விட்டுட்டு போவாங்களா ஒன்னு அவங்களுக்கு ரொம்ப ஏக்கமாருக்கு மா பாவுமா ஏன்னா ஒரு புது இடத்துலருந்து வந்திருக்கும் அந்த பொண்ணு ஏனா புது சொந்த பந்தங்கள் ஏன்னா அவுங்களெல்லா விட்டுட்டு அப்டி இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்
ஆமா ஆமா கரெக்ட்
ரொம்ப நல்லா இருந்துச்சு குடும்பத்தோட உக்காந்து எல்லாரும் பாத்து வந்தோம் நேத்து ரொம்ப நல்லா இருந்துச்சி ஆமா நேற்று சும்மா சடனா தா வந்து சரி போய் பாத்துட்டு வருவோம் அப் அப்பிடின்ட்டு சொன்னாங்க அதோட சரின்னு கிளம்பிட்டோம் ஏன்னா இப்ப வர்றப்போ படங்கள் எல்லா வந்து குடும்பத்தோட வந்து நம்மளால பாக் முடியல பிள்ளைங்களோடையும் பாக்க முடியல நெறைய சண்டைகள் இது அந்த மாதிரிலாம் வரு து அதுக்கப்புறம் தேவை இல்லாம ட்ரெஸ்ஸுங்க வந்து ஒழுங்கா போட மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு பாக்க புள்ளைங்க முன்னாடி ஒரு மாரியா இருக்கு இப்ப உள்ள படங்கள் எல்லா பாக்குறதுக்கு இல்லைங்களா இந்த மாரி குடும்பத்துல உள்ள படம்னா ரொம்ப நல்லா இருக் அந்த படத்த வந்து அடுத்த இது எடு கூட ரொம்ப நல்லா இருக்கும் போல அந்த மாரி தெரியுது நம்மளுக்கு பாக்கம் போது
கண்டிப்ப இந்த படத்த பாக்கணு ஆமா எங்க எங்க மாமா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளா கேட்டுட்டே இருக்காங்க சொல்லுங்க அப்றோ சொன்னேன் அது மேபி ஏதாது ஆப் இல்ல வந்துருக்கானு கேட் டன் இல்ல அப்டினாவ சேரி நம்ம தியேட்டர்ல போய் பாக்கலாம் அப்டினு சொல்லிட்டு இருந்தாங்க பாப்போம் பாப் அ அப்டின்னு சொல்லி
நல்லாருக்கும் புள்ளைங்களோடையு சேந்து நம்ம அத பாக்கலா ஏனா நல் ல ஒரு டைம ன போறதே தெரிய மாட்டன்து சின்ன படொந்தா கதைகளு நல்லாருக்கு ஏன்னா அத்னால எல்லாருமா போய் பாக்கும்மோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏனா அந்த மாரி சந்தோஷங்கள்லா வ
ஆமாமா ஃப மேபி ஒரு எடத்துக்கு போணுனா ஃபேமிலியோட
ம் கண்டிப்பா குடும்பத்தோட போனாதா அவுங்களோட வந்து எல்லாத்தையு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லெங்ளா நீங்க எப்டி விரும்புவீங்க குடும்பத்தோட எல்லாரும் போறத அப்டிதான விரும்புவீங்க
எப்பம்மே வந்து தனியா ஒரு போரிங்காருக்கு
ம் ஆமா ஏ மூஞ்ச நீ பாரு ஓ மூஞ்ச நா பாருன்ற மாரி இருக்கு இப்ப குடும்பத்தோட எல்லாரும் போகும்போது அவ்ள ஒரு சந்தோஷமா இருக்கு மில்லிங்ளா ஏ கத என்ன ஓ கத என்ன அப்புடின்னு நம்ம வந்து பகிர்ந்துகிட்டு நம்ம போற மாரி இருக்கு இல்லிங்ளா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு புள்ளைங்களு வந்து மத் த புள்ளைங்களோட சேந்து வெளாட நம்மள கொஞ்சொ வந்து இது பண்ண மாட்டாங்க ஏனா இல்லனா நம்ம ஆ அவு ங்களோட பாத்துகிட்டு அவுங்களோட பேசிகிட்டு அடிச்சுக்கிட்டே இது பண்ணிக்கிட்ருப்பாங்க நம்மளு வந்து கொஞ்சொ உ ட்ருவாங்க ஏனா இல்லன்னா நம்மளோடையே போட்டுக்கிட்டு நை நை நை நை நைன் பண்ணா நம்மளுக்கு எரிச்சலாயிரு இல்லைங்ளா ம் கண்டிப்பா
போனு இந்த படத்துக்கு போனு போணுன் சொல்லிகி ட்ருக்கே கண்டிப்பா இந்த வீக் இல்லனா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா போயே ஆவ்னு ஆ ஆமா ஓகே ஹமுஸ்
என்னா சின்ன காதல் கதையா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ம்
படம் நல்லா இருக்கு போய் நல்லா அப்டின்னு ரிவ்யூ குடுத்தாங்க
பாட்டு ஒரு பாட்டு தா அந்த ஹவாலின்னி சொல்லுவாங்கல்லா அந்த மாரி நல்லா இருந்துச்சு அது ஆமா ஆமா
ங்க எத்தன பேர் இங்க
ம் எனக்கு நா ஒருத்திதா கூட பொறந்தவுங்க எனக்கு மூணு பேர் இருக்காங்க ஏணா மூணு பேர் காங்க அ நா நாங்க நாலு பேர் மொத்தம் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னோ ஒருத்தலங்க மட்டும் ங்காங்க ஏன்னா ஒருத் தவங்க வந்து கன்ஸ்யூவா இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு பிள்ளை இருக்கு ஹா நான் பட மாசம் சீமந்தம் வைக்கணும்னு வீட்ல அம்மா சொல்லிக்கிட்டு இருக் காங்க போகணு அது வந்து இப்ப போக முடியாது சூழ்நில வேற இப்பதான் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் தொறந்திருக்காங்க ஏன்னா ஒரு பொண்ணா இருக்கனால எல்லா ஒரு விஷ யத்துக்கும் அம்மா வந்து என்ன கூப்டுறாங்க எதிர்பாக்குறாங்க நீ தா வந்து செய்யணு வை கனும் அப்டின்ற மாரி எம்ம யாருக்காக போலனாலும் அம்மாக்காக நம்ம கண்டிப்பா போக வேண்டிய தா இருக்கு ஏன்னா மனசு கஷ்டப்படுறாங்க எல்லாரும் வரம போது அந்த இடத்துல நீ இல்லன்னா
ஆமா அதுவும் ஆமா கரெக்டா சொன்னீங்க
ஆ அதுவும் என் என் மேல வந்து ரொம்ப செல்லம் வீட்ல ஒரு மகள்றாலை ரொம்ப செல்லம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே ஏன்னா இப்ப தம்பி வைஃப் அண்ணா வைஃப் எல்லாருமே அப்டிதான் அவளுங்களும் ம் நல்ல ஒரு பாசமா என் கூட நல்லா இதா இருப்பாங்க மச்சி மச்சி மச்சின்ற மாரி எந் ம் எந்த ஒரு விஷயோன்னாலு ஏன்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாங்க எனக்கு தெரியாமியு எதையு செய்ய மாட் டாங்க. ஒரு சின்ன ஒரு ஆ இருந்தா கூடோ நா இது வாங்குனே இது இது செஞ்சே உங்களுக்கு இது தேவையா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஆ நா அதா ஆ இப்ப ஏதாச்சு ஒரு பங்க்ஷன்னாலு என்ன செய்வாங்க நீங்க என்ன மாரி ட்ரெஸ் எடுத் துட்டு வர்றீங்க நீங்க என்ன போடப் போறீங்க சொல்லுங்க நானு அந்த மாரி போட்றே உங்களுக்கு பிடிக்கலியா வேண்டா அப்டின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷ மா இரு க்கு சேரி எதோ ஒரு வகையில வந்து இந்த மாரி நா அததா வந்து நா நெனைப்பே எப்பவு காலம் ஃபுல்லா வந்து என் கூட இவங்க எல்லாருமே இப்படியே இருக்கணு அப்படின்னு ஏன்னா அதே மாரி எனக்கு என்ன தேவையோ அவனுங்களு சரி ஆ நா நெனைச்சா போது அத அவனுங்க எனக்கு செஞ்சிருவானுங்க. அம்மாவு சரி அப்பாவு சரி அந்த மாரிதா கெடைக்காது நா வந் து அனுபவிக்காதது கெடையாது அப்டின்ற மாரி எல்லாரு வந்து ஆரம்பத்துல ஓரளவுக்கு ரொம்ப இதா இருக்கு ஏன்னா
சேரிங்க சேரிங்க. அப்ப ஆனா இப் ஆனா உங்களுக்கு ரெண்டு ஆம்பள பசங்க
ஆ பசங்க ம் பொண்ணு கெடையாது அது ஒண்ணுதா கொறையா இருக்
சேரிங்க சேரிங்க ஆ இப்போ உங்க மாமியார் வீட்லலா ஆனா அம்மா வீட்டு போகணுன்னா அனுப்ச்சிருவாங்கல்ல அதெல்லா ஒண்ணு இல்ல கம்ஃபர்டபுளாதான இருக்காங்க ஹலோ ஹலோ கேக்குதா சைலண்ட்டா இரு ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ என்ன கேக்குதா?